ஹலோ ம் சொல்லுங்க
ஆ கேக்குதா
ஆ கேக்குது என்னா பண்றீங்க
ஆ இப்பதா சாப்ட்டுட்டு வர
நானு இப்பதா சாப்ட்டு வர
ஓ நீங்க என்ன பிரேக்ஃபாஸ்ட்டு
எனக்கு இன்னைக்கு பசங்களுக்கு உப்மா செஞ்சு கொடுத்த கிச்சடி
ஓ ம் ம்
அத அப்டியே சே கொஞ்சோ சேத்து செஞ்ச சேரி அப்டியே சாப்ட்ட மதியத்துக்கு தா சாப்பாடு பாக்கலா அப்டின்ட்டு
ஆ நா காலையிலேயே பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச்சு ரெண்டு சேத் சேத்தே செஞ்சுடுவோ ஏனா பையனுக்கு பேக் பண்ணணு அதனால
ம் ம் நா சேத்துதா எப்பயுமே செய்வ
ம் ம்
இன்னிக்கி எங்க அம்மா வேற திட்டிட்டே இருந்தாங்க எப்பா பாத்தாலு சாப்பாடே வடிச்சே சாப்படுற அப்டினீட்டு சரி ஒரு சேஞ்சுக்கு இன்னிக் ச அம்மா கிட்ட வாங்கி சாப்புடுவோ அப்டின்றதுனால ஒரு எய்ம் பண்ணியே பேசிட்டு இருக்கு கம்முன்னு இருக்க நீதா ச கே ட்ட நீதான சாப்பாடு செய்யவேணாக்க சாப்பாட மிச்சம் பண்ணுன்ன அதனால நா மிச்ச பண்ற நீ சாப் பாடு போடுன்றுவ ஒரே வார்த்தி
வேல மிச் சோ விடுங்க ஆனா என்ன ஒண்ணு சாப்பற மாறி இருக்கணு அதா விஷ்யோ
அது அவுங்க சொல்ருவாங்க அதெல்லா செஞ்சு குடுத்துருவாங்க சாப்ட் சாப்பாடு வ வந்து வீட்டுல ஒரு செங்கல் வந்து செக் பண்ணிட்டு போவாங்க நா சாப்பாடு வடிச்சிருக்கறனா சோ கொழம்பு ஏதாவது வச்சிரு க்கனா அப்டின்னிட்டு அப்டி எது இல்லன்னா எதனா அப்டி எதனா இருந்ததுன்னா கம்முன்னு சைல்லன்ட்டா போயிடு அவ சாப்பாடு வச்சிருக்கா அப்டின்னு சொல்லிட்டு அம்மா வந்து எங்க பாட்டி கிட்ட சொல்ட்டு போயிடுவாங்க அப்டி எதியு வடிக்கல னா என்ன ஒர்க்கு சிங்கிள் ஒரு கொரலு குடுப்பாங்க என்னா சாப்பாடு வேணுமா வேணாமா சேத்து வடிக்கவா வேண்டாமா அப்டின்னு கேள்வி கேட்டு அதுக்கப்புறந்தா வடிக்க ஆரம்பிப்பாங்க
ம்
ஏனா சாப்பாடு வீண் ஆவ கூடாதுல்ல அவுங்க பொறுத்த வரைக்கு சாப்பாடு ஒரு ஒரு பொட் டு சிந்தனா கூடு அவுங்களுக்கு நஷ்டோன்ற மாறி
ஓ
அந்த அளக்கு அவுங்க அவ்ளோ ஒருத்தரு பாத்து பாத்து பாத்து சாப்பாடு வீணாவக் கூடாது இட்லி பொருள் சாப்பிட்ற பொருளு எந்த பொருளு வீணாவக் கூடாது
ம் ம் அதையும் மீறி எக்ஸ்ட்ரா மீறுல சில சமயம் கொஞ்சோ எல்லார் வீட்லயு அது என்னா பண்ணுவீங்க
எங்க வீட்ல அந்த மாரி மீந்தாற்னா எங்க வீட்ல எங்க அம்மாவுக்கு தா ரைடு உழு எங்க பாட்டி அந்த அளவு பாத்துப்பாங்க அவுங்க அந்த காலத்து ஆளுங்க இல்ல அவுங் அப்டிதா ப்பாங்க இது பண்ண கூடாது அத பண்ண கூடாதுன்னுட்டு சாப்பாடு அப்டி அவங்களுக்கு மீந்துட்டானா நா தா கே செம்ம கேள்வி வாங்குவ செம்மத் திட்டு வாங்குவே
அதையு மீறி கொஞ்சம் மீற தானே செய்யு எப்பவாவது அப்ப அத கா காக்கு வக்கிறது நாய்க்கு வக்கிறது அந்த மாரி
ம் ஹும் தண்ணி ஊத்தி வப்பாங்க தண்ணி ஊத்தி வச்சுட்டு நாளைக்கு சாப்ட்டுக்கலா பழையது சாப்ட்டுக்கலாம்னு ஏனா மதியம் தானே வடிக்கிறாங்க
கொழம்புல்லா
கொழம்புல்லா ச மதிய தா வப்பாங்க ரெண்டு மணி மூணு மணி ஆயிடு அவங்க சா கொழம்பு வக்கிறதே கொழம்புன்னா மறு நாள் வந்து அத சூடு பண்ணி அத சாட்டுக்கலா
ம் ஓஹோ
அது மட்டுஅன்னைக்கு கொழம்பு மட்டு கீரைன்னாக்கா அது வீணாகாது அது ஒரே நாள்லே காலி ஆயிடு இன்னைக்கு கா சாங்கால வச்சாங்கன்னா மதியம் வச்சாங்க மதியம் மதியம் காலியாயிடு நைட்டுக்குள்ள காலியாயிடு
நைட்டு சாப்பிடுவீங்களா கீர நைட் டைம்ல
ம் நாங்க சாப்புடுவோ எங்களுக்கு என்ன புடிக்கு கீரன்னா புடிக்கு ஆனா சில பேருக்கு ஒத்துக் காதுன்னுவாங்க எங்களுக்கெல்லா ஒத்துக்கு
ம்
ஒரு ஒரு சில ஒடம்புக்கு தா ஒத்துக்காது மத்தவுங்களுக்கு எல்லாத்துக்கு ஒத்துக்கு
அ எல்லா கீரையுமே சாப்ட்லாமா நைட்டு
ம் நா எல்லா கீரயுமே சாப்பிடுவோமே என் பசங்களு சாப்பிடுவோ
ஓ நா இதுவரைக்கு கீ கீர மீந்தா கூட எத்து ஊத்திருவே வேற வழி இல்லாம சரி நைட்டு சாப்டக் கூடாதே அப்டினிட்டு நா இதுவரைக்கு நைட்டு சாப்ட்டது இல்ல சாப்பிட்டாலு எப்படி இருக்குனு எனக்கு தெரில ஏனா சின்ன வயசுல இருந்தே நைட்டு சாப்பிட கூடாது சொல்லி சொல்லி அப்டியே பழக்க படுத்திட்
அது பேரண்ட்ஸ் சொல்லி அப்டி வளத்தாங்க உங்கள இது எங்க ஹஸ்பண்ட் வந்து கீரன்றது ஐயோ அப்பா கீரையா அது பள்ளி தூரமாவே வச்சுரு அந்த பக்கம் காட்டாத அப்டின்ருவாரு
உ
ஏன்னு கேட்டா கீர சாப்டா வயித்தால போகு அப்டின்னு வாரு என்ன சொல்றேன்னு அவுங்க அந்த அவுங்க பாட்டி அவுங்க அம்மால்லா வந்து செஞ்சு குடுத்து சாப் டாரா என்னனு தெர்ல அவுங்க அண்ணி செஞ்சதெல்லா வந்து வயித்தால போய்னு ஒக்காஞ்ஜிருக்கு அ அதுக்காக எங்க அம்மா சொன்னாங்க நா செஞ்சு கீரய உங்க வூட்டுக்காரர சாப்பிட சொல்லு நா செஞ்ச கீரைய உங்க வூட்டுக்காரர சாப்பிட சொல்லனு வாங்க
ம்
இன்னும் சாப்பிட சொல்லுன்னு சாப்பிடுவாரு ஒரு ஒரு டைம்ல சாப்பிட்ருவாரு நல்லா இருக் இதுண்டு போட்டு சாப்பிடுவாரு ஒரு ஒரு டைம்ல ஏ கீரய்யா அப்டின்ட்டு அந்தக் கீரன்ற பேர கேட்டாலே அவருக்கு புடிக்க மாட்டேன்து
கீரய சாப்ட மாட்டா சாப்டாம எப்டி இருக்காரு அவரு ஏதாவது ஒடம்பு ஹெல்தியா சாப்பிட்னூ இல்ல
ஹெல்தியா சாப்பட்னூ ஆனா வந்து இப்ப ‌அ தா இப்ப வந்து பொண்டாட் டி வீடு அப்படின்றதுனால கீரனா ஓகே ஒத்துக்காது இதே அவுங்க அண்ணி வீட்ல அவங்க அண்ணி வீட்ல அவங்க தா வேற யாரு வீட்டிலியாவது கீர செஞ்சு போட்டாங்கனா ஐயோ செஞ்சுட்டாங்களே அப்ப நம்புளுக்காக நா வேறயா செய்ய போறாங்கன்னு சொல்ட்டு அடஜஸ் பண்ணி சாப்ட்டுவாரு
அப்படியா அப்ப ஓகே
இப்ப வேற எடத்துலல்லாம் அவாய்ட் பண்ண முடியாதுல்ல சரி சாப்பிடுப்பா சாப்பிடுப்பா அப்படின்னும் போது இப்ப அண்ணி வீட்டுக்கு போயிட்டோம்னா சாப்பிடுமா சாப்பிடுப்பான்னுவாங்க அ என்ன செஞ்சிருக்கார்ன்னு பார்த்தா கீர இதெல்லா செஞ்சிருக்காங்க அப்ப இவரு புடிக்காதுன்றதுனால வேற கொழம்ப வைக்க முடியும் அந்த டைம்ல வைக்க முடியாதுல்ல அதனால அவுங்க என்ன பண்ணிடுவாரு சரி அட்ஜஸ்ட் பண்ணி சாப்ட்டுறவாரு அதுவூம் கேள்வி கேட்பேன் அது என்ன நா வெச் சா மட்டும் எங்க வீட்டுல வெச்சா மட்டும் கீர வேண்டா அது வேண்டா அப்டி சொல்ற அவுங்க வீட்ல வெச்சா மட்டு பேசுற சாப்பட்ற பேசாத சாப்ட்ற அப்டின்னு கேட்டதுக்கு அவுங்க செஞ்சுட்டாங்க அதுக்கு என்ன பண்ண சொல்ற அதனால சரி நம்ம அவுங்க வீட்ல போயி்ட்டு எனக்காக தனியா சமைச்சு குடுங்கன்னு சொல்லவ முடியும் அது சொன்னா நல்லா இருக்குமா அப்டின்னு கேட்பாரு ஹலோ